னேஷ் எப்டி தினேஷெ தினேஷு ஆ தினேஷு எப்டி இருக்க?
ஆ ஜெகதீஸ்வரி நல்லா இருக்கியாடி?
ஆ நல்லாருக்கே.
எங்கர்ந்து பேசற எப்ப வந்த ஊருக்கு?
நானு மதுரைலந்து பேசறே.
எப்ப வந்த ஊருக்கு?
நா வந்து ஒரு வாரோ ஆச்சு.
செரி செரி இந்த பக்கோ ஊருக்குவல்லா வரது.
ஆ வரோ வ வரோ வரோ நீங்க கொடைக்கானல் போயிருக்கீங்களா?
ஆ கொடைக்கானல் எங்குளுக் பக்கந்தான.
அப்பிடியா?
ம் இங்க ரண்டு ரூட்ரு க்கு அடுக்கம் வழியா போற ஒரு ரூட் இருக்கு. அதே மாதிரி டேரெக்டா மெயின்ல காட் ரோடு வழியா போறதுக்கு ஒரு ரூட்டுக்கு.
ம் ம்.
ரெண்டு ரூட்டுமே சூப்பராருக்கு.
ம்.
ட்ராவல்க் நல்லாருக்கு. காரு பைக்கு எதுனா போய்க்லா காருனா கொஞ்சோ ட்ராஃபிக்கா இருக்கு.
நீங்க எதுல ட்ராவல் பண்ணிர்க்கீங்க கார்லயா பைக்லயா பஸ்
நா ரண்டுலயுமே போய்ர்க்கே.
ம்
ஃப்ரெண்ட்சு ப்ப எ ஒய்ஃபோட பைக்ல பொயிருக்கே
ம்
ஆ ஃபேமிலி ட்ரிப்பு மாரின்னா கார்ல பொயிருக்கே
ம்
எ சூப்பரா இருக்குப்பா எக்ஸ்பீரியன்சு கார விட பைக்கு ம்
ம் என்னதா இருந்தால்லு நீங்க அந்த ஊருக்குகாரவங்க உங்ளுக்கு இன்னு அதாஅதா நீங்க என்ன இருந்தாலு அந்த ஊருக்காரவங்க உங்களுக்கு கொஞ்சோ இன்னு அதிகமா தெரியுமுல
ஆமாஆமாஆமா இப்ப ஆக்சுவலா நாங்க கொடைக்கானல்ஸ் ஸ்ப்ளேஸ்லியே இருக்குற நெறைய இடோ லேக்கு ஆ பூங்கா அதெல்லா பொயிருக்கோ அதெல்லா வந்து பார்த்தின்னா நார்மல் நல்ல இன்டேரியரா போனா தா நல்லா என்ஜாய் பண்ண முடியு
ம்
உதாரணத்துக்கு நம்ம ம் பூக்கள் இருக்குல
ஆமா
பூக்கள்ல்லலா இப்பல்லா கிளாம்ப் ஸ்டே இருக்கு க்ளம்ஸ்டேனா ஆம் இக்லூமாதிரி ஒரு ரவுண்டு பாக்ஸ்ல்ல அஅ ஸ்டே பண்ணி அங்கேயே உள்ளேயே வந்து பாத்தனா நல்ல வ்யூ பாயிண்ட்டு வியூ பண்ற மாதிரி இருக்கு
எல்லாமே இப்பதா வந்து சோசியல் மீடியா தா எல்லாத்லயு பேமஸ் ஆயிருச்சே இன்ஸ்டாகிராமு அது இதுனு அ எல்லாத்துலயு இது ரிலேட்டடா நெறைய போட் குட்த்து தானே இருக்காங்க
இன்ஸ்டாகிராம்ல்ல இல்லாமயே நா வந்து நெறையா பார்ட்ஸெல்லா வந்து அங்க இருக்குற உள்ளூர் பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல
ம் ம்
அவுங்க மூலியமா வந்து இதுப் பண்ணி போலா நெறைய ஹிட்டன் ஸ்பாட்ஸல்லா கூட்டு போவங்க அவுங்க அதுலா யார்க்கு தெரியாது
ம்
அந்தமாரியெல்லா நம்ம போயி எக்ஸ்பிளோர் பண்லா நல்ல ருக்கு கூக்கல்லியே பாத்தன கூக்கர் வாட்டர் ஃபால்சு
அ அது கேள்விப்பட்ருக்க அங்கதா வந்து இந்த இக்லூ மாரிஅ ஸ்டே பண்றதுக்கான செட்டப்பு ரீசென்ட்டா போட்டதா இன்ஸ்டாகிராம்ல பாத்த
ம் அதுதா கிளாம் ஸ்டேன் சொன்னேன்ல அந்ததா அப்படிதா இருக்கு இதுதா கிளாம்சனஸ்டேயா ஆமா ஆமா அப்றோ இந்த இது விஜே சித்து ஒட விலாக்ஸ் பாத்ரு க்கியா அதுல வந்து அதுல வந் வந்து அ சரிகி போயி தண்ணிலேயே விழுகுற மாதிரி ஒரு இது சருக்கள் இருக்கு அது ரொம்ப ஃபேமஸ்சு
இது நா கேள்விப்படாத ஒன்னா இருக்கே
அதுவுமே வந்து பாத்தின்னா கொடைக்கானலுக்கு மேல இருக்குற ஹில்ஸ்லதா இருக்கு
கொடைக்கானல் அதுக்கு மேல போனு அ அப்டியா
ஆமா ஆமா அத சுத்தி நெறய இடஇருக்குப்ப இப்ப ம் ஆப்ட்டு கொடைக்கானல அதிதுன்னு போனா எல்லாரும் பார்குற மாரி குணா கொக பில்லர் ராக்கு சூசைட் பாயிண்ட்டு இதுதான் எல்லாத்துக்கும் தெரியும் நறைய பேத்துக்கு ஆனா அதையு தாண்டி இப்ப நறையா பிளேஸஸ் இருக்கு நறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக் கரக்கல்லா யாருக்குமே தெரியாது
தெரியாது ஆ எனக்குமே தெரியாது நாங்களுமே வந்து லே க்கு இதுதான் வந்து அங்கதான் நறையா இருக்குன்னு சொல்லிட்டு லேக் சுத்தி விளாடுறது அந்த அங்கதானே கேம்ஸ் எல்லாம் நறைய இரு க்கு சைக்கிளிங்கு ஹார்ஸ் ரைடு
ஆ பொதுவா வர ஃபேமிலிஸ்லாம் வந்து பாத்தேன்னா வெளியூர்லேருந்து வராங்கல்ல அவங்களாம் வந்து இந்த ஏரியாவே சுத் சுத்துரதுக்கே அவங்களுக்கு ஒரு நாள் ஒன்ற நாள் ஆயிரும் அதனால இதுவே அப்டியே முடிச்சுட்டு போய்ருவாங்க இன்னும் இன்டீரியர்ல்லாம் நறையா அன்எக்ஸ்ப்போர்டு ப்ளேஸஸ்லாம் நறையா இருக்குது
ம்
இன்னும் கொஞ்சோ இன்டீரியரலாம் போனேன்னா
ம்
இன்ன ஒன்னொரு ஆ டேம் இதெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் பார்த்தேன்னா சூப்பரா இருக்கும் கிளைமேட் அதையும் தாண்டி கிளாவரை ட்ரக் கிங் ஏரியாஸ்லாம் எக்கச்சக்கமா இருக்கு
ஆ அந்த பக்கொ ட்ரெக்கிங் போறவங்களுக்கு நல்லா இருக்கும்
ஆமாம்மா நீ இந்த டால்ஃபின் நோஸ்லாம் பார்த்துருக்கியா கேள்விப்பட்டிருக்கியா அது வந்து பாத்தன்னா அந்த டால்ஃபின் நோஸ் பாயிண்ட் யிருக்கு அது வந்து பாத்தென்ன வட்டைக்கணல்லன்ற எடம் இருக்கு கொடைக்கானல்ல கொஞ்சம் ஆ கொடைக்கானல் சிட்டிலருந்து உள்ள போணு உள்ள போயி அ ஃபால்ஸ் இதெல்லாம் தாண்டி போணும் அது வந்து பாத்தேனா மேக்ஸிமம் நறைய பேர் போ போயிருக்க மாட்டாங்க அந்த மாரி எடம் அது அங்கேருந்து ட்ரெக்கிங் ஒரு மூணு கிலோமீட்டரு பண்ணி போகணும்
நீங்க கொடைக்கானல பத்தி தெரிஞ்சு வச்ச சொல்றத பாத்தா கொடைக்கானல கரைச்சு குடிச்சிருப்பீங்க போலயே எப்டி வருஷத்துக்கு ஒரு தடவ ரெண்டு தடவ பேய்யிருப்பீங்க போலயே
ஆமா ஆமா இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸோடு நா போனது என் ஃப்ரெண்ட்ஸோட என் ஒய்ஃப் ஆமா என் ஒய்ஃப் எல்லாம் கூட்டு போவேன் என் ஒய்ஃப் நல்லா இந்த மாரி ஊர் சுத்தணும் ஆசப்படுவா அவ
ம் ம்
அதனால நானு என் ஒய்ஃப்ல்லாம் பைக்கில போயி நல்லா என்ஜாய் பண்ணுவோம் இந்த டால்பின் நோஸ் இருக்குலப்பா அது வந் த்தனா அந்த பாயிண்டலேருந்து சுத்தீல வந்து ரெண்டாயிரத் ஐநூறு அடிக்கு மேல ஆழம்
அத பாத்துட்டு எப்டி நீங்க நிக்க முடிஞ்ச்சு உங்களுக்கு பயமா இல்லையா
ஒ அந்த சைடே போமாட்டனே
ம்
எனக்கு ஹைட்னா பயம்றதுனால அந்த சைடே போவாமா தூரத்லேந்து மட்டும் போட்டோ எடுத்துட்டு வந்துட்டேன் நானு
ம்
அது சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அங்கியே இந்த மேஜிக் மஸ் புரூன்ஸ்ஸு இதல்லா கேள்விப்பட்டுருக்கியா
அந்த மாரிலா இதல்லா புதுசு புதுசா சொல்றீங்க அதெல்லா எனக்கு தெரியாதே
அதல்லா வந்து அரசே தட பண்ணிருக்காங்க அதல்லா வந்து சில எடங்கள்ல கெடைக்குங்கறாங்க
ம்
ஆமா ஆமா அந்த மாதிரி அம் எல்லாமே ஸ்பைசஸ்ஸு இதெல்லா வந்து பாத்தனா ரொம்ப ரொம்ப வெல கம்மியாக கெடைக்கு
அப்டில்லா இல்ல எல்லா எடத்துலயும் இருக்க மாரிதான அங்கயு இருக்கு ம்
பாத்தீங்கன்னா அ டெம்பரேச்சர் இருக்குல டெம்பரேச்சர் வந்து எப் பயுமே மாட்ரேட்டா வந்து மெயின்டெயின் ஆகுறனால அங்க வெளையிற ஸ்பைசஸ்லா வந்து பாத்தன்னா எக்ஸ்ட்ரா இது இருக்கு டேஸ்ட்டு எக்ஸ்ட்ரா அ பவரோட இருக்கு
நாங்க ஒரு தடவ அங்க ஸ்பைசஸ் டீ தூள் வாங்கணோ பட் வந்து அந்தளவு நல்லா இருந்த மாரி தெரியல ஏ நா ஃபீல் பண்ணேன்ன அந்த மாதிரி
அது கரெக்டாக சில கடைகள்னுருக்கு
அப்ப நா வாங்குன கட தப்பு சொல்றீங்ளா
ஆமா ஆமா நீங்க செலக்டடா பாத்து வாங்கணு
ம்
அவுங்கதா வந்து டைரெக்ட்டா வந்து வாங்குவாங்க இப்ப யெல்லாரு நெறைய பேரு கூடுறாங்கல்ல எடோ அங்க அங்க வாங்குனீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த அளவுக்
நாங்க வந்து சூசைட் பாயிண்ட்ல வாங்னோ
ஆமா ஆமா சூசைட் பாயிண்ட்டு வந்து காமனா யெல்லாரு வர எடோ தான அதனால அங்க அந்த அளவுக்கு இது இருக்காது
நா வந்து அங்க எங்கெங்க தெரியுமா பேயிருக்கே அந்த இதுஇருக் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் போன வொன்னே வந்து அ டம்டம் பாறையா அங்க போட்டோ எடுக்க நிப்பாட்டுவாங்க
ஆமா டம்டம் பாறை வந்து டம்டம் பாறையில இருந்து ஒரு கு குதிரைவாள அருவி பார்த்திருக்கீங்களா
அது பாத்தது இல்லையே
ஆமா அதான் ஏசியாலே ரெண்டாவது ஹை ஹையஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ்
அப்டியா ஆஹ் தெரியு தெரியு நம்ம ஆஹ் தண்ணி விழுவோ அங்கருந்து
ஆஹ் அதுதா அதுதா ஆமா ஆம்மா அது ரொம்ப பேமஸ் ஆன எடோ
அப்ப சில்வர் ஃபால்ஸ் இல்லையா
சில்வர் ஃபால்ஸ் வந்து கொடைக்கானலுக்கு முன்னாடி வர்றது
ம்
கொடைக்கா
நாங்க இந்த மாரி ஆர்டர்ல தே போவோ டம்டம் பாற போவோ அடுத்து சில்வர் ஃபால்ஸ் போயிட்டு அங்க போட்டோ எடுத்துட்டு ஸ்நாக் ஸ் இதெல்லா விப்பாங்க அதெல்லா வாங்கி சாப்டுட்டு அ நேரா வந்து இந்த ந்த பைன் ஃபாரஸ்ட்டு பைன்ஃபாரஸ்ட்
ம் பைன் ஃபாரஸ்ட்டு வந்து நீங்க வந்து உள்ள போகணு
அதுக்கு முன்னாடி வரும்ல சூசைட் பாயிண்ட் கோக்கஸ் வாக்கு
கோக்கர்ஸ் வாக் வந்து கொடைக்கானல் இருக் ல கொடைக்கானால்ல நீங்க உள்ள வந்து இப்போ லேக்கு பாயிண்ட்டு வரீங்கல்ல லேக் பாயிண்ட்லருந்து அப்பர் லேக் வியூ போறதுக்கு முன்னாடி வர்ரதா கோக்கர்ஸ் வாக்
ம்
அங்க நெறையா சினிமா ஷூட்டிங்லா நடந்திருக்கு
நாங்க என்ன பண்ணுவோனா இப்டியே ஸ்டார்ட் பண்ணிட்டு யெல்லாமே ஒரே லைன் தான குணா கேவு யெல்லாத்துலையு போனா ஒரு அர மண் நேர ஒரு மணி நேர ஸ்டே பண்ற மாரி
நீ எத்தன வாட்டி போயிருக்க அடி
நாங்க வந்து வருஷ வருஷ போயிருவோ பட் வந்து கொடைக்கானல் தா அத தாண்டி மேல போவ்மாட்டோ நீங்க சொன்னீங்கல்ல பூக்கள் மன்னவனூர் லேக்கு
ம் கிளாவரை வரைக்குமே வந்து பாத்தீங்னா ரூட்டு யெல்லாமே நல்லாயிருக்கு கிலாவரைனு ஒரு கிராம இருக்கு அது வரைக்
கோவில் அதெல்லா போனதே இல்ல
அங்கே ரெண்டு முருகன் கோயில் இருக்கு
மூணு முருகன் கோவில் இருக்கு இங்க
நா போனது ரெண்டுது தா
நீங்க என்னென்ன முருகன் கோயி ல் போயிருக்கீங்க
குழந்தை வேலப்பர் கோயில்னு சொல்லிட்டு இந்த பூம்பாறையில ஒரு கோயில் இருக்
ஆமா ஆ
ரொம்ப ஃபேமஸ் அங்க வந்து பார்த்தீங்னா வந்து அங்க போய் கு நம்ம ஸ் சாமி கும்டம்னா நமக்கு கொழந்த வரோ வந்து குடுப்பாரு முருகன் அப்டின் சொல்லுவாங்க
அப்டியா ஆ ஆனா நா கேள்விப்பட்டவர என்னனா ஆ மூணு முருகன் கோவிலுக்கு ஒரே நாள் போனா ரொம்ப சிறப்பு அப்டின் சொல் சொல்லி சொல்லிருந்தாங்க
ம் நா எ ஒய்ஃப் கூட கூட்டு போயிருக்கே அவ ஸ் சரியான சோம்பேறி அதனால ரெண்டு முருகன் கோயில் தா போக முடிஞ்சுச்சன்
மூணுது வேணா அடுத்ததடவ போயிட்டு வாங்க ரொம்ப சிறப்
ம் சொல்லணு அவட்ட அவ வேற எப் எப்ப பாத்தாலு வேல வேலனு இருப்பாளா
ம்
அதனால போவ முடிய மாட்டிங்குது
ம் சேரி வேற என்ன சிறப்பு கொடைக்கானல்ல
ஆமா நம்ம நார்மலா கொடைக்கானல் மட்டு வியூ பண்ணாம உள்ள நல்ல இன்டீரியர் பாட் பாயிண்ட்யெல்லா போய் பாத்தோம்னாதாநல்லா இருக்
ஆ அப்பனாதா நல்லாருக்கு ஒரு டூ டேஸ் ஸ்டே பண்ற மாரி இருக்கணு ஃபஸ்டு இன்டீரியர்ல்லா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல முடிச்சுட்டு வந்துரணு ஒரு ஃபஸ்ட் டேடே இந்த நீங்க சொன்னீங்கல்ல மன்னவனூர்லேக்கு பூக்கள் பூம்பார இ இதெல்லா ஒன் டே பிளான் பண்ணிக்கணு
அதுக்கு கு இப்ப கொடைக்கானலுக்கு வந்து இஸ் ஆ கொடைக்கானல் மட்டு போய்ட்டு இப்ப இந்த ரூட்டல்லா நீங்கசொல்றீங்கல்ல இது இல்லாம நா சொ ண்ணே பாருங்க அதுவு இல்லாமயு பல்லங்கி அந்த மாரி ஏரியாலா இருக்கு அங்கே இன்னொ ரெண் டிஃப்ரென்
த்துல ஆ போட்ல
ஆமா ஆமா பஸ் ரூட்ஸ்ல்லா இருக்கு பல்லங்கியில் வந்து ஜஸ்ட்டு அந்த இது தா ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ் தா உனக்கு நல்லாருக்கோ கொடைக்கானல்ல இருந்து ஃபுல்லா ஹைட் டில அப்டியே ஏற்றதே வந்து பாரத்தேன்னா அப்டியே ஏதோ வந்து மல ஏர்ற மாரிருக்கு ஷார்ப்பா அந்த மாதிரி ரூட்டது
ம்
அங்க வந்து பாத்தீன்னா கிளைமேட் இதெல்லா வந்து இன்னு பக்காவா இருக்கு
ம் நல்லாருக்கோ
ஆமாம்மா
ம்
அங்கருந்து கீழே அ சுத்தி போனே அப்டின்னா ஆ பெரும்பள்ளோ அந்த மாரி ஏரியலாருக்கோ அத தாண்டி வந்து பாத்தைனா உனக்கு வந்து ரோடு ரூட்டே இருக்காது பெருமாள் மலையெல்லா கீழயே இருக்குப்பா
ஓ கீழயே ஆ ஞாபகோ இருக்கு சில்வர் ஃபால்ஸ் கிட்டக்க
சில்வர் ஃபால்ஸுக்கு முன்னாடியே வந்துரு பெருமாள்மலை ஆமா பெருமாள்மலை ஆ தாண்டிக்குடி
ஆ தாண்டிக்குடி நா பேய்ர்க்கே
ஆமா
இந்த பழனிமல தாண்டிக்குடி மல கொடைக்கானல் மல எல்லா பேர்லலா இருக்கு ஓ அந்த மாத்ரி
கொடைக்கானல் கே வந்து பாத்திங்னா ஆம்